ஆ ஹலோ
ஆ சொல்லுங்கம்மா புக்ஸ் படிக்கிற பழக்கோ இருக்கா ஆமா ஆமா அது அப்டிதா
ம் புக்ஸ் நா வந்து டரை பண்றே ஆனா ஆக்சுவலி எனக்கு அது கம்ப்ளீட்டா வரமாட்டிங்குது
உ ம் சரி சரிமா எனக்கு அது ரொம்ப கஷ்டம்தா ஏன்னா எனக்கு ஆ புக் படிச்சுட்டே இருந்தா தூக்கோ வந்துடு அப்டியே தூங்கிடுவே
ஆ எந்த மாரி ஸ்டோரி
புக்ஸ் எல்லா படிக்க மாட்டே எம்மா எனக்கு லவ் ஸ்டோரிஸ் புடிக்கு அத கொஞ்சோ அ லவ் ஸ்டோரிஸ் படிப்பே கொஞ்சோ த்ரில்லரா நம்ம மூளைக்கு வேலை வக்கிற மாரி ஏதாவது புக்ஸ் இருந்தா அத கொஞ்சம் படிப்பே
ம் மூவிஸ் எல்லா பாப்பீங்ளா
மூவிஸும் பாப்பே ஆனா எனக்கு வந்து எப்ப பாரு சண்டை போடுற மாரி அந்த மாரி இருந்தா பிடிக்காது
ஓ
அ கொஞ்சோ காமெடி இருக்கணு கதை நல்லா போகணு அந்த மாரி இருந்தா பாப்பே நா நெறைய வந்து வெப்சீரிஸ் தா பாத்துட்டு் இருக்கேமா
ஓ வெப் சீரீஸ் நெறைய பாப்பீங்களா உங்க ஃபேவரேட் என்னது
என்னோட ஃபேவரெட் அப்டின் பாத்தா நா ஹார்ட்பீட் பாத்துட்டு இருந்தே ஹலோ ஹார்ட்பீட் எல்லாமே பாத் பாத்துட்டு தா மா இருந்தே ஹார்ட்பீட் பாத்துட்டு இருந்தே ஹார்ட்பீட் பாத்துட்டு இருந்தே அதுக்கப்புறமா உப்பு புளிப்பு ஆமா தமிழ் தா மா
ஓ தம் மஸ்ட்டேக் த பிளே பாய் பாத்துட்டீங்ளா
தமிழ்லயா
ஆமா
இல்லயே எதுல இருக்கு எந்த ஓடிட்டில இருக்கு
நா மீ வாட்ச்னு ஒரு ஆப்ல பாத்தே
ஓ அப்டியா ஏ நா கேள்விப்பட்டதே இல்ல
அப்டியா அது இப்ப தா வந்துச்சு வந்து ஒரு சிக்ஸ் மந்த் அப்டிதா இருக்கும்னு நெனைக்கிறே
ஹ ஹ ஹா
இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு பாத்து சொன்னாங்க சரின்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அப்டி பிடிக்கல அடுத்து போக போக ஓகே பிடிச்சிருந்து
இன்னைக்கு எல்லாரு கொரியன் சீரீஸ் தான் அதிகமா பாக்குறாங்கல்ல
ஆமா ஆ நா ஆக்சுவலி ஃபோன்லயே படம் எனக்கு வந்து படோ சீரிஸ் அதெல்லா பாத்து பழக்க இல்லல தனியா பாக்க மாட்டே எல்லாரு சேந்து இருந்தாங்கான எல்லாரு இங்க இருக்காங்களே நானு அங்க இருந்து பாப்பே அப்டி போன்லல்லா தனியா எதுவு ரொம்ப பாக்க மாட்டே அப்போ
பேரூர் நா வந்து மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு ஏலியன் இருக்கு இல்லயா
ஆமானா ஆ
அதுதா பாத்தேன் நா எனக்கு அது ரொம்ப புடிச்சது அது
நா அது அதுல உள்ள ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்திருக்கே அந்த மாரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வெளிய இல்ல லாஸ்ட்டு அந்த பொண்ணு எற எறந்துரு வாருங்க
இல்ல இல்லமா இல்ல அது ரெண்டு சீரீஸ்ஸா வந்தது ரெண்டு சீரீஸ் வந்தது சி ரெண்டு சீசன் வந்தது முதல் சீசனு சமையா இருந்தது அந்த பொண்ணு வந்து அங்கேயே போயிட்டா ஏ அவங்க லோகத்துக்கே
ஆ
ரெண்டாவது சீசன்ல அந்த பொண்ணு மறுபடியு வருவா அப்ப என்னா பண்ணுவா அப்படி ரெண்டாவது சீசன்ல வரும்போது வந்து அந்த பொண்ணு அம் இப்ப ஃயூச்சரை விட பாஸ்ட்ல வந்துடுவா ஆ அப்ப ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணு ஞாபக இருக்க மாட்டா
பாஸ்ட்டு முன்னாடி ஆ ஓகே ஓகே ஓகே
முன்னாடியே வந்துடுவா முன்னாடி ஒரு ரெண்டு வருஷ தள்ளி அந்த மாரி வந்துடுவா ஆ அது கத நல்லா கொண்டு போயிருக்கு
ஆ நா நேத்து ஒரு ஷார்ட் நார்மலா ஷார்ட்ஸ் பாத்துட்ருந்தே இன்ஸ்டால ரீல்ஸ் பாத்துட்ருந்தனா அப்போ வந்து இப்டி ஒரு ஆ கேள்ஃப்ரண்ட்ஸ் இன் ஏலியன்ல ரீல்ஸ் பாத்த அப்போ திடீர்னு இவ ஃபீல் பண்ணுவா அவ இல்லாத மாரி ஒன்னே ஐய்யய்யோ இந்த சீரியன்ஸ்ல அவ எறந்துருவாளோ அப்டின்னு நெனைச்சே ஏ தங்கச்சீட்ட கேட்டப்ப அவ என்ன திட்னா ஒரு வாட்டி நா ஒண்ணு பாக்கல அப்டின்
இல்லமா ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து ம்
நல்லா இருக்குமா
ஆமா ரொம்ப நல்லா இருக்கு அந்த சீரிஸ் வந்து க மை கேர்ள் ப்ரண் எதுல இருக்கு அப்படின்னா நா சொல்றேமா எதுல இருக்கோ ஆனா நல்லா இருக்கு சீரிஸ் எனக்கு ரொம்ப புடிச்சது அதுதா நா ரெண்டு தடவ ப்பா பஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணே அதுக்கப்புறமா இப்ப சமீபத் துல ரெண்டாவது வாட்டியு பாத்த எம் எக்ஸ் பிளேயர்ல
ஓ எம் எக்ஸ் ப்ளேயர் சீரிஸ் எதா கேக்கு எப்பிசோட் எப்பிசோடா தான இருக்கு
ஆமா ஆமா எபிசோட தா இருக்கு
சீரீஸ் பாத்திருக்கீங்களா வென் லைஃப் கியூூஸ் டான்ஜரிஸ்
இல்ல இல்லம்மா
நானு பாத்தது சும்மா டைட்டில் பாத்திருக்கே
அப்டிங்களா இல்ல நா பாத்ததில்ல நா வந்து இங் இங்கிலீஷ்ல்லா பாக்க மாட்டே இந்த தமிழு ஆ மலையாளம் பாப்பே கொஞ்ச ஆனா தமிழ் டிரான்சாக்ஸன்ல தா பாக்கலா சேஸன்ல தா பாப்பே ஆ அந்த மாரி ம்
மலையாளம் தெரியுமா உங்களுக்கு
அதலா எனக்கு தெரியாதுமா நம்மளுக்கு தா அங்க லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல செட்டிங்ஸ்ல
ஆமா ஆமா ஆமா ஆ எனக்கு மலையாள தெரியாது நை அப்பதா கொஞ்ச கொஞ்சமா ரீல்ஸ் பாத்து லேன் பண்ணி ட்டு வர மாரிதா
எனக்கு கன்னடா லேர்ன் பண்ணிட்டே மலையாளந்தா புரிய மாட்டந்து
கன்னடா லேன் பண்ண நீங்க இங்க பெங்களூர் ஆ நீங்க
இல்லமா நா வந்து ஆந்த்ரா
ஓகே ஓகே ஆ
ம் ம்
சமப்ப இங்கே ஆ
ஆ எங்களுக்கு பா ரொம்ப டூ ஹர்ஸ்ல பெங்களூர் போய்டு அதனால அ கன்னடமு கத்துக்கிட்டே நா வந்து இந்த மாரி சீரியலு இது பாத்துதா கன்னடோ கத்துக்கிட்டே
அங்க அங்க மோஸ்ட்லி கன்னடா எல்லாரு பேசுவாங்க தானே
ஆமா ஆமா அது கொஞ்சோ தமிழ் மாரிதாம இருக்கு பெரிய கஷ்டோ எல்லா எதுவு இல்ல கன்னடோ
இப்ப நீங்க உ கன்னடோ நீங்க உங்களுக்கு எழுத எல்லா தெரியுமா
எழுதத் தெரியாது படிக்கலா அது வந்து படிக்கிறது வந்து தெலுங்கு தெலுங்கு மாரியே இருக்கு அது கொஞ்சோ
நீங்க எப்டி லேர்ன் ப இப்ப தா லேர்ன் பண்ணீங்களா
ஆமா ஆமா நா ஒரு டூ இயர்ஸா ஒரு சீரியல் பாத்துட்டு வரே அந்த சீரியல் பாக்கும்போது நம்ளுக்கு புரியுதுல்ல அத வச்சு பேங்களூர் போம்போது யார்கிட்டயாவது பேசலா ஓகே தா
ஓ ஓகே ஓகே எங்க அங்க உள்ள சீரியலா
ஆ ஆமா பெங்களூரு கர்நாடகா கன்னட சீரியலு
ஓ செரி செரி அப்டி லெர்ன் பண்ணிரலா
ஆமா மலையாளந்தா நா ட்ரை பண்ணே ஆனா புரியல எனக்கு
மலையாளம் நா இப்ப தா கொஞ்சோ கொஞ்சோ ஒரு ரீல்ஸ் காமெடியா ரீல்ஸ் எல்லா பாப் ப்பேன்னா அதுல இருந்து பத்து பத்து புரியுது இப்போ கொஞ்ச கொஞ்சமா
ஆமா ஆனா அவங்க பேசுறது ரொம்ப அழகா இருக்கும்மா எனக்கு மலையாளம் அதுக்கு தா புடிக்கு மோலே அப்டின் சொல்வாங்க அதெல்லா ரொம்ப நல்லா இருக்கு
எங்க எங்க வீட்டு சைடு நார்மல் டாக்ஸே கொஞ்ச அப்டித்தா பேசுவாங்க
அஹ் அஹ் அ செரி செரிம்மா ம் என்ன சாப்டீங்க சாப்டு முடிச்சாச்சா
இல்ல இன்னிமே தா அ நீ என்ன சாப்பான்னு தெரியல இந்த வீட்ல வாக் நீங்க சாப்பிட்டீங்களா
இல்லமா அதா சொன்னேல்ல வாக்கிங் பண்ணிட்டு இருக்கே இது கொஞ்ச அவரு வந்துட்டாரு இந்த போகணு இது முடிச்சுட்டு போலா அப்டின்னு
ம் நீங்க ஓ சாப்பாடுல்லா அவங்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்களா எல்லாரு
ஆ ஆமாமா எங்க மாமியார் மாமனார் இருக்காங்க அவங்க சாப்பிட்டுருவாங்க நா போயிட்டு நானு எ ஹஸ்பண்ட் வீட்டுக்காரர் மட்டு சாப்பிடுவோ இதோ எ பையன் கூப்பிட்டுட்டே இருக்கா ஆ சமைச்சு வச்சிருவே
கூப்பிட்டு இருக்காங்க
இப்ப அதுக்குதா க ஆ என்னம்மா
கூப்டுட்டு இருக்காங்கன்னா ஃபோன் கால்ல இல்ல
ஃபோன் கால்ல தா எ பையன் கூப்டுட்டு இருக்கா அவனுக்கு இப்ப சா சொல்லிக் குடுக்கணு ச அவ அங்க ஏதாவது சமச்சிப்பா இப்ப கறி பயன் போக மாட்டோ வீட்ல வச்சு இப்ப கொ ஆமா ஆமா பி ஜி ல இல்ல என் தங்கச்சி வீடு இருக்கு பேங்ளூர்ல அதனால அங்க இருந்து வீட்ல எல்லாமே இருக்கு அதனால எப்டி சமைச்சுக்குணு இப்ப சமச்சு வெச்சுடோனா நாளைக்கு கேரியர் கட்டின் போறதுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டோ ஆப் பண்ணிடுவான் காலைல ஆ அஞ்சர மணிக்கே கெளம்பிருவான்
அ
அதனால எல்லா இப்பவே ரெடி பண்ணிடுவான்
ஓ சேரி ஓகே ஓகே
அதுனாலதா ஏனா முடிச்சுட்டு சாப்ட போகணு
இப்ப அவுங்க உங்களுக்கு ரெசிபி பண்றதுக்கு கால் பண்றாங்ளோ
ஆமா ஆமா எல்லா சொல்லி குடுத்துரு க்கே ஆனாலு என்ன சொன்னா அது செய்ற அப்டின்னுவா வெளிய வாங்கி சாப் டா அந்த அளவுக்கு அவுங்க ஒரு நாள் போயிருக்கான் எல்லாமு ஓகேதா கறி பாயிண்ட்ல வாங்கி சாப்டுட்டுதா இருந்தா ஒரு நாள் திடீனு பா த்தா பீட்ரூட்ல சாம்பார் வெச்சிருக்காங்க அவுங்க அது பா பாத்த ஒன்னே பயந்துட்ருக்கான் ஆமா
சாம்பார்க்குள்ள பீட்ரூட் போட்டாங்ளா
பீட்ரூட் சாம்பாரேதா அது தெரில அவன் கவர்ல வாங்கிட்டு வந்திரு க்கான் வாங்கிட்டு வந்து வீட்ல கிண்ணத்துல ஊத்தி பாக்கவே செவப்பா இந்திருக்கு ஏ என்னடா இது எதாவது மாத்தி குடுத்துட்டாங்ளோ அப்டின்னு நினைச்சுட்டு ஒடனே மறுபடியு கறி பாயின்ட்டு போயிருக்கான் ம் என்னங்க இது இது வந்து செகப்பா இருக்குன்னா இது இங்க ஃப ரொம்ப ஃபேமஸ்சு பீட்ரூட் சாம்பார் அப்டின்னு சொன்னாங்ளா ஆ ஆ ஒரு நாள் புழம்பிட்டே இருந்தான் மா எனக்கு பீட்ரூட்டே புடிக்காது ஆமா பீட்ரூட்டே புடிக்காது இத பாத்தா செகப்பா இருக்கு ஆமா இல்லமா சாம்பார் எப்டி தெரிமா இருக்கு வெறு செகப்பா இருக்கு
ஆ அதுதா பீட்ரூட்டே பிடிக்காது இதுல பீட்ரூட் சாம்பார் வேறயா அப்டின்னு
ஆமா அவன் அண்ணேலந்து மா ஏதோ கொஞ்சோ நானே சமச்சிக்குற அப்டின்னு சொல்லிட்டு இருக்கான் அதனால இப்ப எதாவது சொல்லி குடு த்தா சமச்சுப்பான் நேத்தெல்லா தக்காளி சட்னி எப்டி செய்யணு அப்டின்னு கேட்டான் அ சொல்லி் குடுத்த
வாங் வாங்குனதா பீட்ரூட் சாம்பார் ரீசண்டா
ஆமாமா ரீசன்டாதா வாங்கிருக்கான் அதுல இருந்துதா வெறுத்துட்டு இருக்கான் வேண்டா அப்டின்னு
ஹ
அதுவு இல்லாம இந்த டைம்ல கா கறி பாயின்ட்டு இரு க்காதுமா எப்யுமே ஒரு ப ஆமா ஆமாமா ஆ இப்தா எட்ற மணிக்குதா வந்திருப்பான் ஆஃபீஸ்லந்து குளிச்சிட்டு இப்ப சமச்சு சாப்டுட்டு படுத்துருவோ
ஓகே செரி அப்போ நீங்க உங்க பையன் கால் பண்ணாங்க
ஆ படி ச்சதுக்கு அப்றமா வேல கெடைக்கலனாலு கஷ்டந்தா வேல கெடச்சாலு கஷ்டோ எல்லாத்துக்குமே இப்ப கஷ்டோந்தான்பா அந்த அளவுக்கு எதுவு ஆமா அந்த அளவுக்கு எதுவு ஈஸியா இல்ல சொல்லப் போனா எல்லாருக்கு அவுங்கவுங்க இப்ப ஒரு லட்ச ரூபா வாங்குனாலுமே அதுக்கான கஷ்டோ திகமாதா இருக்
ம் ஆமா நீங்க இல்ல அந்த அண்ண கால் பண்ணாங்கன்னாங்களே செரி நீங்க நீங்க அவுங்கள்ட்ட பேசுங்க
ஆ சரி சரிங்கம்மா சேரி இதோ ஆ சரி ஆ சரிம்மா இருக்கேம்மா
ஆ வக்கிற